வணக்க
வணக்கம்ங்க
ன்னா பண்றீங் நல்லாருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நாங்க நல்லாருக்கோங்க
செரிங்க
சாப்ட்டாச்சுங்ளா மத்
சாப் சாப்ட்டங்க
என்ன சாப்ட்டிங்க நாங்ளு சாம்பார் தாங்க
செரிங்க
என்ன பண்ணிட்ருக்கீங்க நீங்க
வேலைக் போறங்க
ஒர்க் பண்ணிட்ருக்கீங்ளா
ஆமா கம்பெனிகு போறே
ஓகே லாஸ்ட்டா எதாவது டூர் எதாது போனீங்ளா
போனங்க
எந்த மாரி ஊருங்க எந்த மாரி ஏரியா
வேளாங்கணி
ஓ வேளாங்கண்ணி அங்க மாதா கோயில் ரொம்ப ஃபேமஸாருக்குமில்லைங்
ஆமாங்க அங்க தாங்க போய்ட்டு வந்தே
ஃபேமிலியோட போயிருக்கீங்ளாங்
பேம்லி இல்ல ஃப்ரெண்ட்ஸுங் கூட போனங்க
ஃப்ரெண்ட்ஸு கூட போனீங்ளா எவ்ளோ நாள் போனீங்க
ரெண் நாளு மூன் நாளு த்ரீ டேஸ்ங்க
சர் சரி ஏப் என்னல்லா பண்ணீங்க என்னெல்லா பாத்தீங்க புதுசா
கோயிலுக்கு போனங்க
சரி
ஸ்டைட்டா கோயிலுக்கு போயிட்டு பீச்சுல குளிச்சிட்டு
ம் ம்
அப்பற முட்டி போட்னு போனங்க
சரிங்
அவள்தாங்க வன்ட்டே அப்புற வீட்டுக்கு வன்ட்டோ
அங்க என்ன சாப்ட்டீங்க என்ன ஸ்பெஷல் அங்க அந்த ஊர்ல
அங்க எதோ பெசலு தெர்லங்க நாங்க பிரியாணி தா சாப்ட்டோ
பிரியாணி தா சாப்ட்டீங்ளா
ஆமாங்க மால போட்டு கயட்னாங்க அவனுங் பசங்க யாரு சாப்பில்ல அதனாலதா அவனுங் சாப்ட்டாங்க
கோயில்கு மால போட்டுந்தாங்களா
ஆமா
ஆ அப்போ பிரியாணி சாப்புல்லாமா
சாப்பல்லா கைட்டாங்க போயிட்டு முட்டி போட்டுன் நடந்து கயிட்டானுங்க
ஓஹோ செர் செரி ஓ அதுக்கப்பறோ சாப்பில்லாங் உலா பீச் ஹவுஸ்லா எப்டி இர்ந்துச்சு
பீச் ஆனா சூப்பராந்து ஆனா பஸ்டைம் மாரி இல்லங்க கல்லு கொட்டி வச்சுக்கிறாங்க
அந்த ஓரத்துல என்ட்ரன்ஸ்ல்லா கல்ல கொட்டி வச்சிருக்காங்களா
ஆமாங்க
மணல் இல்லிங்ளா
மணலே இல்லங்க மணல் எ அதா கொஞ்சோ பக்கத்துல பக்கத்துல கல்லு கொட்டிகாங்க நீட்டா ரோடு மேரி
ஓ என்ன சொல்றது அ நெறய மக்கள் வந்து உக்காந்து பாக்குற மாரி அந்த மாரி இ முடியில
ஆ ஆமாங் மணலரி போயிருக்கூ மணலு வந்து அப்டியே தண்ணி வந்து உள்ள போயினூ
மணல் வந்து அரிச்சுட்டு இருக்கறதுனால தண்ணி உள்ள போயிருதுங்
ஆ அதுக்காக இன்னிக் பண்ணிகிறாங் அப்டினு பசங்க சொல்லிந்தாங்க
ம் ம் நீங்க இத்தா ஃபஸ்ட் டைமுங்ளா அங்க போறத்
ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸுங் கூட ஃபஸ்ட் டைமா போனேங் அவனு போய்கிறானு ஃப்ரெண்ட்ஸு போய்கிறானுங்க ஏற்கனவே
ம் ஏற்கனவே போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு
ஆமா நா இத்தா பஸ்ட் டைம் போ
அப்ற எங்கெல்லா போயிருக்கீங்க டூர்
ஹலோ
ஹலோ
கேக்குதாங்க
கேக்குதுங்க
வேறெங்கயோ போன்து இல்லங்க அப்ப எனக்கு போவே இன்ட்ரெஸ்ட் இல்லே
ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாரி எல்லாம் அ போய்ரிக்கீங்களா
இல்லங்க
உங்களுக்கு இந்த மாரி ப கூப்ட்ருக்காங்ளா
ஆமா எனக்கு அப்ப போவ இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்ப தெர்ல எனக்கு போற்துக்கு புடிகல
தெரியில இந்த மாரிதா இருக்கும் அ என்ன சொல் றது அந்த எப்படிருக்கூ அப்டிங்கிற மாரி தெர்ல
ம்
உங்களுக்கு நிறைவேறாத ஒரு ஆச என்ன சொல்றது இந்த மாரி எனக்கு என்னுடைய எய்ம் நடக்காம போச்சு இந்த மாரி ஒரு இடத்துக் கு போக முடியல அந்த மாரி ஏதாவது இருக்குங்ளா உங்களுக்கு
இல்லங்க அப்டி எது
அப்டி எதுவு இல்லிங்ளா ச் உங்களுக்கு புடிச்ச விஷய அப்படினு சொல்லி ஏதாவது ஒண்ணு கூட இல்லிங்ளா
இல்லங்க
நீங்க என்ன படிச்சு என்னவா ஆகணு அப்டின்னு சொல்லி நினச்சீங்க
லா காலேஜ் லா‌ பண் வக்கீலுங்க
கீழ் ஆகணுனு ஆசபட்டீங்ளா
ஆமாங்க
அது முடில
ம்
நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணீங்க
பி ஏ ஹிஸ்ட்ரீங்க
பிஏ ஹிஸ்ட்ரி
ஆமாங்க
அதுக்கப்புற மேல படிக்கலானு சொல்லி தோணலியா உங்களுக்கு
இல்லங்க வேலைக்கு போறே
வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா அப்டியே கரஸ்ல ஏதாவது ஜாயிண் பண்ணி ஏதாவது பண்ணலாம் லைங்
பண்ணங்க அதுக்குதா ட்ரை பண்றே
ம்
சே வீட்ல வேற கஷ்ட அதனால வேலைக்கு போறே
வீட்ல யாராரு இருக்காங்க அம்மா அப்பா
அப்பா அம்மாதா இருக்காங்க வேலைக்கு போறாங்க அவுங்களு
நீங்க ஒருத்தர் மட்டுந்தானா
ஆமாங்
இப்ப ஒருத்தரு மட்டுந்தா படிக்கிறீங்க அப்டினா தாராளம் இன்னு படிக்லாமே
அதாங்க நா போறே வேலைக்கி அப்டியே போடலா தா இருக்கே கரஸ்ல
சரிங் கரசுல லா படிக்லானு சொல்லி நினக்கிறீங்ளா
ஆமாங்க
ட்ரை பண்ணுங்க நல்ல விஷய நல்ல விஷய
சேரிங்
உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லா புடிக்குங்ளா
ஃப்ரூட்ஸு புடிங்குங்க
ஏனா நெறய பேரு ஃபுரூட்சு விரும்ப மாட்டாங்க இந்த கார சாரமா சிக்கன் பிரியாணி என்ன சொல்றது நல்லா மசாலா ஐட்டம்சு நெறய பேரு விரும்பி சாப்டுவாங்க ஃபுரூட்ஸ் எல்லா உங்களுக்கு புடிக்குமானு அதா கேட்டேங் என்ன புடிக்கு
புடிக்குங்க எனக்கு தர்பூசணி மாம்பழம் மாம்பழ சீசன் ஃபுல்லா மாம்பழந்தா
இப்ப வந்து மாம்பழ சீசன் இருக்கு இப்போ
ஹலோ
ஹலோ கேக்குது மாம்பழ தர்பூசணி புடிக்குங்ளா
ஆ
ஓகே எங்களுக்கு பாத்தீங்கனா மாம்பழனா ரொம்ப புடிக்கு எங்க வீட்ல மாம்பழ பனா னா அப்புற பாத்தீங்னா இந்த பழ ஆப்பிள்லெல்லா புடிக்கவே புடிக்காதுங்க
ஏங்க சாப்ட மாட்டீங்ளா
ஆமா அது என்னங்க அதல டேஸ்டே இருக்காது கல்லு மாரி இருக்கு ஆப்பிள் ஆனா அதனுடைய வெல பாத்தீங்ன்னா ஹை லெவல்லருக்கு ஒரு நாலு பழமெடுத்தா நானூறு ரூவா வந்துரு அதுல ஒண்ணுமே இருக்காதுங் ஆனா டேஸ்ட்டாருக்காது கல்லு மாரி இருக்கு
ம்
பலா பழோ புடிக்கியு ரொம்போ
என்
அப்புறோ பாத்தீங்ன்னா அந்த ஆ ஆ அந்து நீல கலர்ல இருக்குமில்லைங்க அ பேரு வேற வர மாட்டேங்குதே
ப்ளூப்பெரி
அத்திப்பழோ அப்டின்னு சொல்லி சொ
ஆ கேள்விப்பட்ருங்கேங்க அத்திப்பழோ
ம் அது நல்லாருக்கு ப்ளூ கலர்ல தா இருக்கு நல்லாருக்கு க்கோ டேஸ்டியாருக்கு
ம்
கையோடு இருக்கு
ஆமாங்க
எங்க ஊர்லல்லா நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு பெரிய மரோ இருந்துச்சு அதல பாத்தீங்ன்னா அந்த சீசன் வரும்போது இந்த மாரி காத்து சமயத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்புடியே சுத்தி கொட்டி கெடக்குங்க ல்ல ஸ்கூல்ல விட்டு வந் தா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போறோமோ இல்லையோ அந்த மரத்துக்கிட்ட தா போவு எல்லா ஃபிரெண்ட்ஸு ஒன்னு சேந்து து இந்த மரத்துக்கிட்ட போய் வேணுங்கற அளவுக்கு யாரு ஃபர்ஸ்ட் கெடைக்கிதோ எடுத்துக்குவாங்க சும்மா சும்மா ஒண்ணு ரெண்டு அங்க இங்க விழு அத எடுத்து அதுல கொஞ்சோ சால்ட்டு மெளகாத்தூள் போட்டு சாப்ட்டா அவ்ளோ டேஸ்ட் த இருக்கோ
ஆமாங்க அது வந்து இதுவுல வருங்க அது வந்து இது அந்த மரத்தல இ மரோ கொடியில வராது அந்த இதுவுல்ல
பெரிய மரோ வரு அது
ஆ
பாத்துருக்கீங்ளா
சாப்ட்டுருக்கங்க நல்லாருக்கு சின்ன வயசுல சாப்ட்டே
ஆமாங்க நல்லாருக்கு அ அது வந்து நல்லா பழுத்துருச்சுன்னா நல்லா அப்டியே வாயில போட்ட அப்டியே கறையு அந்த கொட் ட மட்டு இருக்கு பெருசா ம் ம் நம்ம அ இந்த மௌவுத்தே பாத்தீங்ன்னா அப்டியே இந்த ப்ளூ கலரா மாறிரு
சின்ன வயசுல மறைந்து இங்க இப்ப இல்லம் அது
ஆனா பெரிய மரமாருக்கு அதுக்கு வந்து பிளேஸு வந்து அதிகமா தேவப்படு என்ன சொல்றது ஒரு ஒரு அஞ்சு பத்து செண்டு பக்கத்துல அவ்ளோவு அ அகலமா வி விரிஞ்சு கெடக்கு
ஆமாங்க
இருக்கும் போது அத அப்டியே மண்ணோட ஒட்டிட்டு பாதி ஒடைஞ்சு அப்டியே ரொம்ப பழுத்துருச்சுன்னா அவ்ளோ ஜெல்லியா நல்லாருக்கு சாப்பறக்கு
ஆமா சூப்பரா டேஸ்ட்டாருக்கு ஒடம்புகு அது நல்லது
நல்லது தா நல்லா டேஸ்டா இருக்கூ சாப்பறக்கு தித்திப்பா இருக்கூ அத எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் அத சாப்ட்டுதான் மத்த வேலையே பாப்போம் ஆனா தூரமா இருக்குங்க வீட்டுக்கூ த மரத்துக்கு தூரமாருக்கும் ஃப்ரண்ட்ஸ் எல்லா சேந்து எல்லாரு சேந்து போயிருவோ இட எடுத்துட்டு வந்து சாப்ட்டுதா மறு வேலையே பாப்போ
உங்களுக்கு அது ரொம்ப புடிக்குமாங்கட்
ஆமா எனக்கு ரொம்ப புடிக்கூ என்ன சொல்றது ஸ்கூல்ல இருந்து வந்தா ஃபஸ்ட் அந்த ஏடத்த தா தேடு அது ஒரே ஒரு மரந்தா இருக்குங்க எங்கூர் ஊர்ல வேற எங்கையுமே இருக்காது அது பத்தீங்ன்னா ஊருக்கூ அந்த மரத்துக்கு கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கத்து தூரமா இருக்கூ
ம்
அப்புறம் போய் பாத்தீங்கன்னா ம் அ அந்த நறையா பேர் அந்த வழியா பூவாங்க நறைய பேத்துக்கு கெடைக்கூ ஆ அப்ப ஸ்கூல்ல இருந்து வந்தோமுன்னா போட்டி போட்டுட்டு எனக்கு ஒனக்கு அப்டின் ஜொல்லி தேடு தேட்டு ம் தேடுவாங்க முள்ளுக்குள்ள எல்லா கெடக்கூ பொதர்க்குள்ள இருக் கோ இப்ப பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கூ ஒரு சில பேர்க்கு கெடைக்கவே கெடைக்காது அந்த மர இல்லைங்க அடுத்து த்துட்டாங்க வெட்டிட்டாங்க ரொம்ப பெருசா ரொம்ப அகலமா விரிஞ்சி கடந்துதுங்ளா அதனால ரொம்ப
பே வெட்டாங்க
இருந்துச்சுங்ளா
ஆமா தோப்பு உள்ள இருகூ தோப்பு அது உள்ள இருகூ அது உள்ள போய் அரகணு
ம் அப்பனா பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் குட்டியா நல்லா இருக்கூ இப்போ பா இப்ப வரலா பா வர பழங்களல்லா பாத்தீங்ன்னா கொஞ்ச டிஃப்ரெண்டா இருக் க்கு என்ன சொல்றது அவ்ளோ டேஸ்ட் டா இல்லை அ ஹைபிரட் மாரி
ஆமா அவுங்களே அது பைய்க வைக்கறாங்க போல
இப்ப வர பழங்களல்லா அந்த மாரிதா இருக்குங் இந்த மாதுளம் பழத்திங்ளே பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியா இருக்கிற பழத்துல பாத்தீங்ன்னா நல்லா டேஸ்ட் டாருக்கும் மாதுளை பெரிய பெரிய பழமா பாத்துருக்கீங்ளா
ஆஹா சின்னத்தா சாப்டுவோ
சின்னதுதா நல்லா இருக்கூ நல்லது ஹெல்தி நல்லா ஆ ரெட் கலரா பிங்க் கலர்ல இருக்கூ ஆனா பெரிய பெரிய பழத்துலல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தோலு தா அவ்ளோவு பெருசா ருக்கூ பாத்தீங்ன்னா உள்ள பாத்தீங்ன்னா அந்த வெத வந்து சின்ன சின்னதா இருக்கூ நல்லா டேஸ்டியாவே இருக்காது
ஆமாங்க
ஆனா அது ஒரு பழ எடுத்தாவே ஒரு கிலோ வந்துருன் நெனக்கிறன்
ஆமா ஆனா இதுப்ப வ இப்ப அது வெல ரொம்ப அதிகம் போல
ஆமாங்க ஆமா மாதுளம் பழமலா வாங்கிட்டீங்கன்னா ஒரு கிலோ பாத்தீங்ன்னா நானூறு ரூவா இந்த மாரி மாரி எ முந்நூருவா எரநூத்தம்பது ரூவா இந்த மாரி வந்துரு
ம்
எல்லாமே எந்தா ஃப்ரூட் எடுத்தாலு இப்பல்லா மருந்து இல்லாம எந்த ஃப்ரூட்டுங்க வரும் வருது எல்லாமே மருந்தோட தா வருது
ஆ